ஹலோ ம் கேக் குதா?
கேக்குதுங்க.
ம் செரி ரொம்ப நேரோ பேசினு இருக்கோ நம்ப சொந்த கதையே ம் ஏதாச்சு இன்ட்ரெஸ்ட்டிங்கா பேசலாமா?
ம் பேசலாமே.
எதாச்சு ஐடியா இருக்கா?
என்ன ஐடியா? ஏங்க எனக்கு மூளையே இல்ல நீங்க என்ன ஐடியால்லா கேட்டீங்கன்னா ஏன்
சேரி ஓகே அதுதா ஃபைவ் டென் ஃபிஃப் ட்டீன் இந்த மாரி ஃபைவ்ஸ்ல வர்றதுல நம்ம ஏதாச்சு வெஹிக்கல்ஸ் அது உங்களுக்கு புடிச்சத சொல்லிக்கலா. இந்த மாரி ஹண்ட்ரட் வரைக்கு
ஓகே
ஞாபகத்துல சொல்றாங்கன்னு பாக்கணு
ஒன் டூ இல்ல ஒன் டூ த்ரீ டென் இருக்கும்போதே எனக்கு வந்து ஞா பகோ மற
ஆ ஹா அந்த ஞாபகோ இல்ல அப்படி இல்ல இப்போ நா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சொல்லக் கூடாது பஸ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ட்ரெய்ன் லெவன் டுவெல் ஆ இந்த கைல அடிச்சு அடிச்சு வெளாடு வோ அந்த மாரி ஓகேவா? இந்த மாரி ஹன்ட்ரட் வரைக்கு. இந்த அதா ஃபைவ்ஸ் ஃபைவ் டேபிள்ஸ் அதுல வந்து மிஸ் ஆகக் கூடாது. மறந்து டுவெண்டி ஃபைவ் ஃபிஃப் டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் அப்டி சொல்லக்கூடாது.
ம் ஓகே ம் ம்
ம் ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஒன்
டு
த்ரி
ஃபோர்
பஸ்
சீக்கிரமா சொல்ணு சிக்ஸ்
செவன்
எய்ட்
நைன்
லாரி
லெவன்
டுவெல்
தேர்ட்டீன்
ஃபோர்ட்டீன்
ஏரோப்ளேன்
சிக்ஸ்டீன்
செவன்டீன்
எய்ட்டீன்
நைன்டீன்
ட்ரெய்ன்
ஐயயோ டு்வென்டி ஒன்
டுவென்டி டூ
டு்வென்டி த்ரீ
டுவென்டி ஃபோர்
க்ளாக்
டுவென்டி சிக்ஸ்
டுவென்டி செவன்
டுவென்டி எய்ட்
டு்வென்ட்டி நைன்
பஸ்
தேர்ட்டி ஒன்
தேர்ட்டி டூ
தேர்ட்டி த்ரீ
தேர்ட்டி ஃபோர்
கார்
தேர்ட்டி சிக்ஸ்
தேர்ட்டி செவன்
தேர்ட்டி எய்ட்
தேர்ட்டி நைன்
ஆப்பிள்
ஃபார்ட்டி ஒன்
ஃபார்ட்டி டூ
ஃபார்ட்டி த்ரீ
ஃபார்ட்டி ஃபோர்
ஆரஞ்ச்
ஃபார்ட்டி சிக்ஸ்
ஃபார்ட்டி செவன்
ஃபார்ட்டி எயிட்
ஃபோர்ட்டி நைன்
அவகேடோ
ஃபிஃப்டி ஒன்
ஃபிஃப்டி டூ
ஃபிஃப்டி த்ரீ
ஃபிஃப்டி ஃபோர்
கிவி
ஃபிஃப்ட்டி சிக்ஸ்
ஃபிஃப்டி செவன்
புரியல
ஃபிஃப்டி செவன்
ஃபிஃப்டி எயிட்
ஃபிஃப்டி நைன்
கிரீன் ஆப்பிள்
சிக்ஸ்டி ஒன்
சிக்ஸ்டி டூ
சிக்ஸ்டி த்ரீ
சிக்ஸ்டி ஃபோர்
ஆப்பிள்
எனக்கு ஏதோ ஒரு மாரி ஸ்லோவா போற மாரி இருக்கு ஸ்பீடா பட்டு பட்டு பட் டுன்னு சொன்னாதான நல்லா இருக்கு நா எவ்ளோ ஸ்பீடா சொல்றே அப்பதா யாராச்சு சொதப் புவோங்க ஓகே அம் ஸ் சிக்ஸ்டி ஒன் ஸ்டார்ட் பண்ணுங்க.
சிக்ஸ்டி ஒன்
சிக்ஸ்டி டூ
சிக்ஸ்டி த்ரீ
சிக்ஸ்டி ஃபோர்
ஃபேன்
கொஞ்ச ஸ்லோ ஆகுது சிக்ஸ்டி சி சிக்ஸ்டி எயிட்
சிக்ஸ்டி நைன்
ஆனியன்
செவன்ட்டி ஒன்
செவன்ட்டி டூ
செவன்ட்டி த்ரீ
செவன்டி ஃபோர்
க்ளாக்
செவன்ட்டி சிக்ஸ்
செவன்ட்டி செவன்
செவன்ட்டி எய்ட்
செவன்ட்டி நைன்
மொபைல்
எயிட்டி ஒன்
எயிட்டி டூ
எய்ட்டி த்ரீ
எயிட்டி ஃபோர்
கார்பெட்
எய்ட்டி சிக்ஸ்
எயிட்டி செவன்
எயிட்டி எயிட்
எய்ட்டி நைன் ஆ நைன்ட்டி ஒன்
அ நைன்ட்டி டூ
நைன்ட்டி த்ரீ
நைன்ட்டி ஃபோர்
டவுன்
நைன்ட்டி சிக்ஸ்
நைன்ட்டி செவன்
நைன்ட்டி எய்ட்
நைன்ட்டி நைன்
டிவி
முஞ்சிருச்சு
இஷ்ஷ எனக்குள்ள இவ்ளோ பொறுமையா பேசுனா ஞாபகோ இருக்கு
நாம்ப அந்த வெளையாடலா
ஒன்ல இருந்து டென் வரைக்கு வெளயாடலாமா?
ஆ அதுதா இன்னு இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு.
ஓகே நா ஸ்டார்ட் பண்றே ஒன்
ஓகே ஒரே நிமிஷோ இருங்க
ஆ
ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க
ஒன்
டூ
த்ரீ
ஃபோர்
ஃபைவ்
சிக்ஸ்
செவன்
எயிட்
நைன்
டென்
ஓகே ஸ்டார்ட்.
நாந்தானா?
ஆமா டென் நீங்கதான முடி
ஓகே ஆ ஃபைவ் வந்து ஆரஞ்ச்
ஓகே ம் ஸ்டார்ட் பண்ணணு. டூ
த்ரீ
ஃபோர்
ஆரஞ்ச்
சிக்ஸ்
செவன்
எயிட்
நைன்
டென்
ம்
ம் ஆ நா
ஒன் வந்து
ஆ
பொம்மி
பொம்மி
ஆ
ஓகே ஸ்டார்ட் பண்லா.
பொம்மி.
டூ
த்ரீ
ஃபோர்
ஆரஞ்ச்
சிக்ஸ்
செவன்
எய்ட்
நைன்
டென்
ஆ
ஓகே ஆ எய்ட் வந்து கிளாக்.
க்ளாக்
ம்
ஓகே
ஓகேவா? பொம்மி
டூ
த்ரீ
ஃபோர்
ஆரஞ்ச்
சிக்ஸ்
செவன்
க்ளாக்
நைன்
டென்
ம்
டென் வந்து ம் ம் சர்ஸாயன்
சர்ஸாயனா?
ஆ
சர்ஸாயன்
ஆஹ
ஓகே
ஓகே பட்டுன்னு சீக்கிரமா சொல்ணு முடிக்கணு இப்பதா நம்ம ஃபோர் வேர்ட்ஸ் முடிச்சிருக்கோ.
இப்பதான டென்னு நீங்கதா சொன்னீங்க அப்ப நீங்கதான ஆரம்பிக்கணு ம் டூ
த்ரீ
ஃபோர்
ஆரஞ்ச்
சிக்ஸ்
செவன்
க்ளாக்
நைன்
சர்ஸாய்
ஓகே ஸ்டார்ட்
ம் ஆ ஓகே ஆ நம்பர் த்ரீ
ஆ
த்ரீ வந்து பேப்பர்
பேப்பர்
ஆமா
ம் மொஹு ம் ஸ்டார்ட்
பேப்பர்
ஃபோர்
ஆரஞ்ச்
சிக்ஸ்
செவன்
க்ளாக்
நைன்
சர்ஸாயன் நெக்ஸ்ட்டு டூ டூ வந்து ஆ ட்ரிங் ட்ரிங்
ட்ரிங் ட்ரிங் ஓகே
ஆ பொம்மி
ட்ரிங் ட்ரிங்
ஐயயோ த்ரீ வந்துட்டனே வந்துட்டனே இப்பதா சொன்னாங்களே பேப்பர்
ஓகே ஃபோர்
ஆரஞ்ச்
சிக்ஸ்
செவன்
க்ளாக்
நைன்
சர்ஸாயனு
ஓகே ஸ்டார்ட்
ஓகேவா? இப்ப வந்து ம் ஆ நம்பர் செவன் செவன் வந்து ஃபா
ஃபா ஓகே ஸ்டார்ட்
ப்போ பொம்மி
ஆ ட்ரிங் ட்ரிங்
பேப்பர்
ஃபோர்
ஆரஞ்ச்
சிக்ஸ்
ஃபா
ம் போச்சு போச்சு போச்சு போச்சு போச்சு போ கிளாக்
நைன்
சர்ஸாயன்
ம்
ஆ இப்ப என்ன இருக்கு என்ன இருக்கு ஃபோர் ஃபோர் இஸ் ஃபோர் ஃபோர் ஃபோர் ஃபோர் ஆ ம் ம் டாய்
டாய்
அ கே பொம்மி
ட்ரிங் ட்ரிங்
பேப்பர்
டாய்
ஆரஞ்ச்
சிக்ஸ்
ஆ மை காட் சிக்ஸா ஐயயோ என்ன என்னது என்னது என்னது என்னது என்னது நா சொன்னே நீங்க சொன்னீங்களா?
நாந்தா சொன்னே
நீங்க சொன்னீங்களா ஃபா
க்ளாக்
ஆ நைன்
சர்ஸாயன்
ஓகே பட்டுன்னு
ஓகே நைன் வந்து ஆ ஐயோ எதுமே ஞாபகோ வரலையே இப்ப பாத்து
புரியல புரியல
இருங் ஓகே ஞாபகோ வர்ல.
ஞாபகோ ஓகே
ஓகே ஆ ஞாபகோ இல்ல தெரியலதா நைன்
தெரியலையா
ஆமா
ஓகே ம் ம் ம் அ ட்ரிங் ட்ரிங்
பேப்பர்
ம் ஐயயோ ஆய்
ஆரஞ்ச்
ஆரஞ்ச் ஐயோ சிக்ஸ் சொல்லல நெனைக்கிறே சிக்ஸ்
ஃபா
க்ளாக்
அம் தெரியலையா
சர்ஸாயன் ஆ இப்ப லாஸ்ட் டைம் சிங்கிள் டிஜிட் சிக்ஸ் சிக்ஸ் இஸ் ஆ ம் ஐயோ மறந்துட்ட
ஐயோ மறந்துட்ட ஏன்னா ஓகே பாய் நெக்ஸ்ட் கால்ல நெக்ஸ்ட் கால்ல கண்டினியூ பண்லா.
சேரி ஓகே ம்
ம்